சொல்லுங்க தோழா இப்ப நீங்க பேசுங்க நா நெறைய பேசி
ஆம்மாம்மா அதாவது உங்கள்ட இது இந்த தூருன் சொன்னோட்னே உங்குளுக்கு ரொம்ப நல்லா ஆர்வமா போயிடுச்சு நெறைய எடங்களுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு எடோ துது ஓர் ஒவ்வொரு எடத்துக்கு போய்ட்டு வந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
அது இன்னொன்னு வந்து லாஸ்டா பாம்பே போனோ அஜ்மீர் அப் அப் ஆமா அது போற ஒர் ஒரு இருவத்தைஞ்சு நாள் பதனஞ்சு நாளைக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் ஒன்னு ஆச்சு தெரிமா ட்ரெயின் ரெண்டு ட்ரெயின் வந்து வந்து மோதிட்டு நெறைய பேர் எறந்துட்டாங்க
ஆமா அது இருக்கு ஒரு வருஷத்துக் மேல இருக்கும்ல அ
தாவறு ஆமா அப்போ அந்த மூணு வருஷ் டுது நாங்க டிக்கெட்ல்லா புக் பண்ணியாச்சு ஒரு ஆறு மாஸ்த்துக்கு முன்னாடியே போட்டாச்சு வே யாருமே இல்ல நானு எங்க வீட் வீட்ல மட்டுதா எ பசங்கெல்லா வேண்டா எல்லாரயு விட்டுட்டு போலா போய் தனியா போயிட் சுரிச்சிட்டு வரலா அப் அப்டின்ட்டு அ அப்போ வந்து அது ட்ரெயின் புக் பண்ணி கரெக்டா ஒரு அ இருவத் நாளைக்கு அதுக்கப்புறமா தா இந்த ஆக்சிடென்டே பா பாத்தோ நாங்க பாத்துட்டு உள்ளுக்குள்ள ஒரே பயோ அச்சச்சோ நம்ம வேற அவ்ளோ தூரோ போனு எப்டி போயிட்டு வர போறா சேரி விடு அவ வந்
நீங்க போன நேரோ அந்த மாரி ஆக்சிடென்ட் நடந்திருக்கா இல்ல நீங்க போன ட்ரெயின் இது
ஆமா போக இருவது நாளைக்கி முன்னாடி அவ்ளோவ் பெரிய ஆக்சிடென்ட் ட்ரெயின்ல நாம வேற அவ்ளோவ் தூரோ போனு மோ மூணு நைட்டு ரெண்டு பகல்ல என்னன்னமோ சொல்றாங்க ஆக்ராவுக்கு போறதுக்கு அய்யயோ அவ்ளோவ் தூரோ போரோ ஒரே பயோ ந்தா மனசுக்குல்ல நெறைய இருந்தாலு ஆகட்டு போய போட்டாச்சு இதுக்கப்புறோ பயந்து என்னாப் பண்றது ஆ கெளம்பு போயிட்லா அப்டின்டு கெளம்பி போயிட்டோ ஃபர்ஸ்ட் டைம் அவ்ளோ தூரோ ட்ராவல் பண்ணது ட்ரெயின்ல போவோ வருவோ அவ்ளோ தூரோ ட்ராவல் பண்ண வந்து அது தா ஃர்ஸ்ட் டைம் அ அஞ்சு மணிக்கு ட்ரெயின் எடுத் தாங்க சென்ட்ரல்ல இருந்து போய்ட்ருக்கோ ராத்திரி மணி பண்ணென்டு ஒண்ணுருக்கு அந்த அப்ப வந்து மழ வேற சீசன் நா வந்து மேல செகண்ட் இதுல பர்த்ல படுத்துட்ட நா மேல பட்துறப்பா ரென் ஃபஸ்ட் ரக் கீழ வச்சினா அதுக் முன்னாடி நடுவுல அப்ப எனக்கு எதிர்ல வந் நியான எங்க பா எங்க சாரோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவ படுத்துட்ருந்தா நாங்க ரெண்டு பேரு படுத்துட்ருந்தோ இந்த ட்ரெயின் போகற்து ஏதோ ஒரு பாலத்து மேல நல்லா தெரியுது அந்த தண்ணியு அந்த ட்ரெயின் நிக்கற்தோ அந்த பாலத்து மேல போய் ட்ரெயின் நின்னுடுச்சி திடீர்ன் தூக்கோ முழுச்சி பாத்தா அந்த கடலோ அது து இன்னானே தெரியில எதுல மேல நிக்குதுனே தெரில ட்ரெயின் அது மேல நிக்குது ஆஹா ஒரே பயோ என்க்கு கண்லந்து தண்ணியா ஊத்துது அவ்ளோதாம்பா நிற் சிட்டா போய்ட்ச்சி நா அந்த பாப்பாவ பாத் க்கிறே அவ என்ன பாக்குற ரெண்டு பேரு கண்ண மூடிட்டு கட்டியா படுத்துட்டோ கொறஞ்சது ஒரு பா எப் இருவது நிமிஷ அந்த ட்ரெயின் அங்க நின்னுட்ருக்கு அங்கந்து அதுக்கப்மா ட்ரெயின் கெளம்பிடுச்சி காலையில எறங்னது அதா காலையில விடிஞ்சிருச்சி ட்ரெயின்லியே பாத்ரூமு போய்ட் இப்ப வந்து அந்த உக்காந்துட் பேஸ்ட்டு நேத்து நைட்டு ட்ரெய்ன் நின்னுச்சி உங்குளுக்ல்லா தெரியுமா அப்டின்ட்டு அவ இல்ல நாங்களா நல்லா தூங்கிட்டோ நல்லா தூங்குனீங்க போங்க நாங்க ரெண்டு பேரு உயிர கைல புடிச் சிட் நின்னுட்ருக்கோ
இல்ல ஆக்சுலா ஏன்னு ஏ நின்னுச்சின்னு தெரிஞ்சு கிட்டீங்ளா
ஏன் தெரியவே இல்ல அது தெரியில அந்த அளவுக்கு போகல தெரிய ஏ நின்னுச்சினே தெரியில அது ஒரு ஒரு அனுபவோ அங்க அங்கருந்து கெளம்பி போயில்லா சுத்தி பாத்துட்டு அ ஜெய்ப்பூரு அங்கல்லா போயிட்டு வந்ததுக் அப்றமா எனக்கு ரொம்ப புடிச்சது வந் து அந்த ஆக்ரால இந்த தாஜ்மஹால் புடிச்சதோ இல்யோ அந்த ஷாஜஹானுடைய மாளிகை அது எனக்கு ரொம்ப
அங்கருந்து பாத்தா எதுவோ ஒரு ஒரு ஒரு வே விண்டோ என்னமோ இருக்கு அங்கருந்து பாத்தா தாஜ்மஹால் தெரியுன் சொல்லி
ஆமா இங்கத் இங்க இருக்குற அந்த இதுல மாளிகைல இருந்து நம்ம பாத்தா அந்த தாஜ்மஹால் வந்து அந்த அளவுக்கு அழகா தெரிது அவர் அந்த அள வச்சிர்காரு பாருங்க பாத்து பாத்து கட்டிருக்காரு அவிங்கள் இந்த ரூம்ல இருந்தா அங்க என்ன பாத்தார்னா அந்த தாஜ்மஹால் அங்க
தாஜ்மஹாலருந்து வெளியிலந்து அதாவது உலக அதிசயம்னு சொல்றாங் க அதுல உள்ள போய் பாத்தம்னா அது ஒரு இது தான உங்களுக்கு ஒரு நினைவு சமா அ சமாதி தான
எனக்கு அத விட எனக்கு அந்த தாஜ்மஹால் உள்ள போய் பாக்க தோனிச் ஷாஜகான் முக்தாஜ விட அந்த அந்த சமாதிய பாத்தது அதெல்லா விட அவர் அங்கருந்து பாத்து பாத்து அவுங்களுக்கு பண்ணிர்க்காரு பாருங்க அந்த மு ம்தாஜுக்கு அந்த அளவுக்கு பண்ணிர்காரு ஆமா அவுங்க நாட்டியம் ஆட்றது அவுங்க வே அவுங்கள் பாத்து அவுங்க ரசிச்சது அந்த எடத்துலந்து அந்த எடத்துல பாத்து ரசிச்சது அந்த திராட்சை தோட்டங்கள் அ நெறைய அப்டியே பாத்து பாத்து பண்ணிர்காரு எவ்ளோ ரசிக்க முடியுமோ அந்த அளவு ரசிச்சி பண்ணிருக்காரு அவுங்க எந்த அவுங்க இரு ந்தது அந்த மும்தாஜ் வந்து அந்த இதுதா எறந்ததுக் அப்ற தா அது இருந்தாலு இங்கருந்து பாக்குபோது அது அந்த அளவுக்கு தெரியிது அதே மாரி இந்த எடத்துலருந்து அந்த மாளிகைக்குள்ள இருக்கிற அந்த பாதாள அறைக்குள்ள அவரு எறங்குனார்னா மும்தாஜோட சமாதி போய் அ அடயிறாரங்க அந்த ஸ் அந்த வழி ஆமா இருக்கு இருக்கு இன்னோ இருக்கு அது வந்து அந்த அ க ஜெயில் கா ஆ பண்றாங்ளே எல்லாமே காட்னாங்க எல்லாமே பாத்தோ ஆனா உள்ள எறங்க விடல அதுதா வழி அது கொகையில இது போட்ருக்றாங் கண்ண அந்த ஜெயில்ல எல்லா இருக்கிற கம்பிங்க
ஆமா
அதேதா போட்ருக்காங்க இன்னு இருக்கு அது ஆமா போட்ருக்காங்க அது உள்ள போக அளுவல்ல நமக்கு அந்த வழியா போவாரு அப்புற அவர் தொழுத எட நெறைய அவுங்க அவ் அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க யாருக்கு மூட்ட வச்சு ரெண்டு பொண்ணு மும்தாஜுக்கு ரெண்டு பொண்ணு அந்த பொண்ணுங்களுக்கான வந்து அது பெரிய பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிலியா அதுக்காக அவுங்களுக்கு மாளிகை பவழத்தாலு அந்த பல்லாக்கு தூக்கிக்கிட்டு போவாங்க தெரியுமா அந்த மாரி பல்லாக்குலே ஒரே ஒரு அ மாளிகை அந்த பொண்ணுக்கு
இது வந்து தாஜ்மஹால் பக்கத்திலேயே இருக்கா இந்த அரண்மனைலா
இல்ல இல்ல அதுக்கு இதுக்கு ரொம்ப தூரோ அந்த தா தாஜ்மஹால் இருக்கிற எடத்துக்கு இவுங்க இருக்குற எடத்துக்கு அவ்ளோ தூரோ இருக்கு ஆனா நாம நின்னு பாத்தோம்னா அந்த தாஜ்மகாள் நம்ம அப்டியே கிட்டவே தெரியுது நமக்கு இப்ப நடுல வந்து அந்த அந்த தண்ணி ஏதோ ரொம்ப இப்போ ரொம்ப மாறிச்சு ஒரு இப்ப இங்கே எப்டி கூவம் ஆறு இருக்கு அந்த மாரி ஒரு தண்ணி ஆமா அதுங்க போயிட்ருக்கு அ அந்த மாரி மாறிட்டு ஆமா ஆமா அந்த மாரி மாறிச்சு அதுக்கு இந்த பக்கோ அவரு டைய மாளிகை அந்த பக்கோ வந்து தாஜ்மஹால் இங்க நின்னு பாக்கும் போது இந்த மாளிகையில அந்த தாஜ்மஹால் அந்த மாரி தெரியுது அதே மாரி நெ நெறைய தூண்கள் தெரியுமா பெரிய பெரிய தூண்கள்லா இருக்கு இப்ப நம்ம நின்னு பாத்தோனா தூணு ரெ ரெண்டு மூணு தூணு இருந்துச்சுன்னா நம்ம நின்னு பாத்தா எப்டி தெரியு ஒண்ணு ஒரு மாதிரியா நம்ம போண்லா இந்த பக்க தள்ளி அந்த பக்கத்து அந்த மாரி தெரியு அங்க இருக்க தூண்கள்ல என்ன வித்தியாசன்னா நாம ஒரு தூணுக்கு பின்னாடி நின்னுப் பாக்கும்போது அந்த அடுத்த தூணு அதே லெவல்ல அப்டியே நிக்கு நமக்கு இந்த பக்கமு ஷேக் ஆகாது அந்த பக்கமு ஷேக்காது அப்பனா அந்த தூண்கள்லா அந்த மாரி பண்ணிருக்காங்க
ஆமாமா நூல் வச்சு கட்ன மாரி இப்ப ப இப்ப நீங்க அ நீங்க சொல்ற மாரி இப்ப நீங்க சொல்ற இதே அமைப்புதா அந்த ராமேஸ்வரம் ப்ரகாரம் இருக்குல்ல அது வந்து ஒலகத்துலயே பெரிய ப்ரகாரம் அதாவது அந்த சுத்தோட்ட பாத இங்க ஒரு ஒரு ன்னு பாத்தோம்னா அப்டியே வருசையா அப்டியே சே இது வச்சு உ உ புக் வச்சு அடுக்குன மாரி இருக்கு அது நெறைய பிக்சர்ஸ்லா அந்த மாரி வந்துர்க்கு அத அதாவது அந்த ஃபோட்டோஸ் அது அந்த அந்த வேல்டு ஃபேமஸ்ங்கிறதுனால அது வந்து நெறைய நெறைய எடத்துல விப்பாங்க அது இராமேஸ்வரம் கோயிலுக்கு போனா ஆமா அது ஒண்ணு வாங் வாங்கிருவாங்க அ நீங்க சொல்ற மாரி பழைய காலத்ல அந்த கட்டட கலை எல்லா அந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ணிருக் க்காங்க அ நீங்க அதா இது அது சின்ன வயசுல போனதுங்க
எங்க டூரா ஸ்கூல் டூரா ஸ்கூல் டூர்லா போனிங்ளா ஸ்கூல் டூர்ல போனிங்ளா
ஸ்கூல் டூர்ன்னு சொல்ல முடியாது ஃபேமிலியோடதா போனோ ஆ அது வந்து ஆமா சின்ன வயசுல போனா ஞாபகம்தா அதுக்கப்ற ஒண்ணு போல
ம் ம் அது எப்டி இப்ப சமீபத்ல போயிருப்ப இல்ல அ அதுல அங்க வந்து அந்த சிற்பிகள் அந்த கலை இன்னு அந்த ஒரே கல்லுல செஞ்ச இந்த யானை அதெல்லா அதெல்லா ஞாபோ இருக்கா
ஆமா அதெல்லா ஞாபோ இருக்கு அது ஞாபோ அது அது ஏன் மறக்க முடியலைன்னா அடுத்தடு எத்தனையோ சினிமாவ்ல பாக்கறோ எந்த கதைல இந்த மாலி மகாபலிபுரம்னாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மறுபடியு அது ரீகால் ஆயிரு இங்க போனோமே இத பாத்தோமே அப்டி சொல்லி அந்த மாரி ம்
ம் அது அதே லாஸ்ட் டைம் ஊட்டிக்கி அதே மார் ஊ ஊட்டிக்கி வந்து பெரிய பஸ் அரேஞ் எங்க ஃபோம்லி குறைஞ்சது அறுபது எழுவத்பேர் எல்லாருமே ஃபோமிலியா ஊட்டிக்கி போயிருந்தோனாங்க ஊட்டிக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு கீழம வந்து நைட் ஊட்டி கீழே என்னருக்கு அதிசயோ தானே மேட்டுப்பாளையத் இப்ப இல்லெல்ல ஊட்டில கீழ அந்த மேட்டுப்பாளையத்துல அதிசயமிருக்கா அதிசயம் இருந்தது தெரியு இல்லையா அதிசயோ போய்ட்டு அதெல்லா முடிச்சு ட்டு கெளம்பிட்டோ ஒரு ஆறு மணிக்கா அவுங்க வெளியே தொரத்திட்டா அவுங்க தொரத் தொரத்துற தொரைக்கா நாங்க வர மாட்டோ அவர் தொரத்தன வெளில போ அப்டின்ட்டு அப்றோ தொரத்தத வந்தாச்சு எல்லாரு வந்து பஸ்ல ஏறி அங்கெந்து பஸ்ஸு கெளம்பியாச்சு கெளம்பிட்டு நீங்க சொல்ற மாரி மதுரைக்கி மதுர கரெக்டா மதுரைல தா இருக்கோ மதுர பஸ்டாண்ட்ல வரும்போது எங்க பஸ்ஸு ரிப்பேரு பஸ்ஸு ஃபுல்லா ஃபால்ட்டாய்டுச்சு அவரு எவ்ளோ எவ்ளோ ட்ரை பண்ணி சேரி நம்ம செரி பண்ணிலா அப்டின்ட்டு பஸ் எடுத்துட்டு வந்தாச்சு வந்தா அந்த சமயத்துல மதுரையில ஒரே கலவரோ செம்ம கலவரோ எங்க பாத்தாலு பட்டாக்கத்தி நாங்க நின்ன எடத்துலந்து அந்த ப ஆமா நா கொறஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஒரு கலவரோ அ மதுரையில அந்த பஸ்டாண்ட்ல கூட அந்த பையெல்லா இருந்து ஒரே க நாங்கெல்லா ஒரே லேடீஸீ ஜென்ஸுங்லா கம்மி தா எல்லாரு படந்து பஸ்ஸு பஸ்ஸு நகரல அப்டி எப்டி எங்க எப்டியோ அங்கருந்து எ எடுத்துட் ட்டு ஏதோ ஒரு கிராமோனு நெனைக்கிறே அங்க வந்து நைட்டெல்லா தங்கி அங்க இருக்கறவங்க தா சாப்பாடுக்லா குடுத்தாங்க எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டு அந்த பஸ்ஸ ரிப்பேர் பண்ணிட்டு ஆனா மதுரைக்கு வந்துருக்க அதா ம இல்லையில்ல அந்தந்த பஸ்டாண்ட்ல நின்னது மட்டுதா அனுபவோ மத்தபடி பாத்ததெல்லா இல்ல மத்ததுல போய் பாத்ததெல்லா இல்ல
ஓ ஒவ்வொரு ட்ரிப்புக்கு ஒரு ஞாபகோ வச்சுக்கற மாரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்துருக்கு உங்களுக்கு ஆ ஹா
மறக்க முடியாதது அதெல்லா
இப்ப நீ இப்ப நீங்க சொல்றதுனால நானு சொல்றே இப்ப நா ரீ சென்டா போனது போன வருஷோ போனது வந்து காசி
ம்
காசி போனே அது வந்து நல்ல ஒரு அ மதுரைலருந்து ஓ சென்னை வ ரைக்கு ஃப்ளைட்டு சா ச ச அ ட்ரைனு சென்னை டூ அங்க வாரணாசி வந்து ஃப்ளைட்டு ஓ ஆ ஆமா நாலு நாள் அதாவது நாலு பகலு அஞ்சு இரவு அந்த மாரி போனோ அது ஒரு டூரிஸ்ட் தா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க நல்லாருந்துச்சு அது ரொம்ப நல்லாருந்துச்சு கால்ல அந்த ஹோட்டல்ல தங்க வைக்கிறது நல்லா ஃபைவ் ஸ்டார் ஸ்டார் ரேஞ்சுல இருந்துச்சு நல்லா
ம் ஸ்டார் ரேஞ்ச்ன்னா லாஸ்ட் தாஜ் ஹோட்டல் இருக்கில்லையா அதுக்குள்ளாற போல நாங்க ஆமா அதுக்குள்ள போகல அப்டிப்பட்ட டீயே எங்களுக்கு தேவயில்ல அப்டின்ட்டு வெளில இல்ல வெளிய பாத்துட்டு வெளிய வாங்க உள்ளே போய் டீ சாப்பல்லான்னு சொன்னாங்க இல்லப்பா அப்படிப்பட்ட டீயே எங்களுக் தேவல்ல வெளிலருந்து பாத்தா இதுதா தாஜ் ஹோட்டல் பாத்தோமா அங்கெருந்து கெளம்புங்க போது அப்டின்னு வந்தாச்சு உள்ள எவ்ளோவோ கூப்ட்டாங்க ஆமா அந்த மாரி டீயே எனக்கு தேவல்ல சொல்
எங்க நீங்க இத சொல்றீங்க பெங்ளூர் போனாலுமே ஒரு மாலுக்குள்ள போனோம்னாலே மாலுக்கு வாசல்ல தா டீ வச்சிருக்காங்க ஒ அ நா தெரியாத்தனமா ஒரு ரெண்டு டீயே மூணு டீயே சொல்லிட்டே மூணு டீ போறாங்க டிக்கெட் என்னாப்பா முண்ணூறுவா அசந்துட்டா அங்க போய் சேரி மாலு அ மூணு நாளைக்கு டீ குடி க்கல அதா நீங்க சொன்ன மாரி ஒரு ஃபேமிலியே ஒக்காந்து ஒரு மூண் நாளைக்கு டீ சாப்டலா ஆ
ஒரு டீ வாங்கி குடிக்கிறது செரி தோழா டைம் ஆய்டுச்சுன்னு நெனைக்கிறே நேரொ முடிஞ்சிருச்சு
ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம்
நாளைக்கு ஆ நாளைக்கு கால் பண்றே நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க
நாளைக்கி இந்த மாரி ஈவினிங் அவர்ஸ்லயே பேசுங்களே ஆ சரி பகல்ல பேசணும்னா ஒரு ரெண்டு மணிக் இல்ல ரெண்டு ரெண்டு மணி வேண்டா ஒரு அ ஒரு மணி டூ ரெண்டு ஒண்ணு ரெண்டு அந்த மாரி பேசலா இல்லன்னா சாய்ந்ரோ பேசிக்கடுவோ ஆ ஓகே ரொம்ப நன்றி தங்க்ஸ்